ஹலோ சொல்லுங்க என்ன ப ஹாய்
எப்டி இருக்கீங்க
ஆஹ் நா நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன்ப்பா
ஓகே ஓகே
என்ன ஒர்க் பண்ணிட்டுட்ருக்கீங்களா
ஆ ஜஸ்ட் ஸ்லோவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க
ஆ நானு ஆக்சுவலா பக்கத்து வீட்டு ஆன்ட்டி வந்து இப்போ ஊருக்கு வராங்களாமா உங்க ஊருக்கு
சரி
ஆ இங்கே நறையா இது வெங்காய எடுத்தமா எடுத்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் நெறையாயிருக்கு
சரி
சரி அதா கொடுத்து விடலா வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லதா கூப்பிட்டே வீட்ல தா இருக் கிங்களா ஊருக்கு எதா போயிட்டிங்களான்னு கேக்க கூப்பிட்டே
இல்ல இல்ல வீட்ல தா இருக்கே
ஆ சரி அப்போ நா ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சோ ஆனியன் கொஞ்சோ குடுத்து அனுப்புறே கேரட்டூ கொஞ்சே இருக்கு அது கூட ஸ்ப்ரிங் ஆனியனூ கொஞ்சே கொடுத்து அனுப்புறே
ம் சரி ஆனா ஸ்ப்ரிங் ஆனியன் எனக்கு சமைக்க தெரியாதே பாப்பா தா சமைப்பா அவ்ளூ இப்ப ஊருக்கு போய்ட்டா எப்படி சமைக்கறது என்ன பண்றது ஏதாவது தெரியுமா
ஆ ஸ்ப்ரிங் ஆனியன் நீங்க இது வரைக்கும் சமைச்சு சாப்ட்டதே இல்லையா
சாப்ட்டுருக்கே பாப்பாதா சமைப்பா நான் சமைச்சதில்ல
சரி சரி
அது எப்டி சமைப்பாண்றது நானும் பக்கத்துல இருந்து பாத்தது இல்ல
ஓ சேரி சேரி ஸ்பிரிங் ஆனியன் ஒன்னு இல்ல நம்ம அத ஃப்ரைட் ரைஸ் கூட அப்புறோ ஆம்லெட் கூடல்லா போட்டுக்கலா சும்மா பொறியல் மாரியு பண்ணி சாப்ட்டுக்கலா
ஆஹா பொறியல் மாரினா எப்டி சமைக்குறது அத
பொரியல் மாதினா சும்மா எண்ண அ கலரு இது தாளிச்ச விட்டுட்டு களக்கி விட்டுட்டு அப்றோ வெங்காயொல்லா கொஞ்சொ சேத்து போட்டுட்டு அப்றோ இத வந்து கட் பண்ணி இந்த அ ஸ்ப்ரிங் ஆனியன வந்து கட் பண்ணி போட்டுட்டா போது
அவள
ஆ அப்றோ வந்து ஒரு கெழங்கு கெழங்கு எதாச்சு வேக வச்சிட்டு அது கூட ஆட் பண்ணாலு பண்ணலா நல்லாருக்கு
அப்டியா இது என்ன கிழங்கு குச்சி கிழங்கா இல்ல அந்த இனிப்பு கிழங்கு இருக்குமே அதுவா
அ நம்ம கொழம்புக்கு போடுற கெழங்கு இருக்குல்ல ஆ கிரேவி போடுற கெழங்க வந்து நம்ம அது கூட வேக வச்சுட்டு அது கூட மேஷ் பண்ணி போட்டுக்கலாம்
ச்செரி ச்செரி ச்செரி
அப்றோ நம்ம இதுக்கு பூரிக்கி வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் குருமாவு பண்ணிக்லா ஆமா நம்ம வெஜ் குருமாலா பண்ணுவோல தேங்கா எல்லா தாய் தேங்காலா மிக்சில போட்டு மசாலாலா போட்டுட்டு வெஜ் குருமா பண்ணுவோல
ஆமா
அதே மெத் தெர்ல வெஜிடேபிள்க்கு பதிலா இத போட்டுக்லா இல்ல இது கூட கொஞ்சு வெஜிடபிள் போட்டாலும் போட்டுக்கலா நம்ம இஷ்டம் ஆ பூரி சப்பாத்திக்கு குருமாவா நல்லா இருக்கும் ஸ்ப்ரிங் ஆனியனு நாங்க எங்க ஏ இந்த வெங்காயத்த எடுத்தாலே ஒர் ஒரே ஸ்பிரிங் ஆனியன் குர்மா ஸ்பிரிங் ஆனியன் பொரியல் ஸ்பிரிங் ஆனியன் ஆம்ப்லெட் எல்லா ஆத்துலயு ஸ்பிரிங் ஆனியன் இருக்கு
ம் இதெல்லா நெறைய சாப்ட்டா சளிச்சு போயிரு பசங்களுக்கு
ஆமா
சேரி சேரி
அதா ஆனாலுமே ஆ அம் அண்ணாவுக்கெல்லா இது ரொம்பப் புடிக்கு ஸ்பிரிங் ஆனியன்னா எப்பவா சாப்ட்டாலு சாப்புடுவாங்க பையனுக்கு என்ன புடிக்காது அவ்ளோத்துக்கு புடிக்காது சாப்டுவா பட்டு ரெகுலரா புடிக்காது பொண்ணு அண்ணாவு எப்ப குடுத்தாலு ஸ்ப்ரிங் ஆனியன் சாப்புடுவாங்க
சேரி சேரி அது என்ன அது பெனிஃபிட்டு அத சாப் வேற எதாவுது தெரிமா
ஆ அது ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து மோஸ்லி டைஜஷன் ப்ராப்ளமு கேஸ்டரிக் டெல்லே இருக்குல்லா சில பேத்துக்கு
ஆமா
அதுல நல்லா டைஜஷன் ஆகு அதுல நல்ல ஃபைபர் இருக்கு ஸ்ப்ரிங் ஆனியன்ல
ஆ இப்ப அது குடுத்தா டிசன்ரி அது மாரியான லூஸ்மோஷன் மாரி போயிடாது
இல்ல இல்ல அப்டி அப்டி ஆகாது அ ஒரு மாரி டைட் மோஷன் இருக்குறவங்களுக்கு எல்லாமே இது நல்லா கான்ஸ் லூஸ்மோஷன் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது நல்லா ஹெல்ப் பண்ணு விட்டமினு இருக் கிதுல்ல நல்ல நியூட்ரிஷன் ஃபுட் இது அது சில பேரு ராவாவு சாப்பிடுவா புரில
பேபிஸ் குடுகலாமா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர் முடிச்சவங்களுக்கு
ஆ ஒன் அண்ட் ஹாஃப் இயர் மேல்ல குடுக்லா
அ செரி
அது ரொம்ப சாஃப்டா இருக்கு ஒரு நாள் கொஞ்சோ நாள் விட்டுட்டேனாதா அது வந்து ஒரு மாரி வாடி போன மாரி ஆயிடு
ஆ
அது வந்து நம்ளுக்கு சமைக்க ஒரு மாரி முத்து போன மாதிரி இருக்கு
அப்டியா
அது ஃப்ரெஷ்ஷா இருக்குபோது நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க
ம் ம்
அப்பப்போ எதாவுது ஃப்ரைட் ரைஸ் பண்ண போது இல்லாட்டி எதாச்சு பண்ண போது கட்ப் பண்ணி வச்சுடாதீங்க
கட் பண்ணி வக்க கூடாதா
இல்ல கட் பண்ணி வச்சேன்னா அந்த கார வந்து போயிடு நீங்க கட் பண்ணாம வெச்சுட்டு ட அந்த அப்டியே அந்த பூவோட அப்டியே வச்சி நீங்க பூ கூட முழக்காதீங்க மேல அந்த சின்ன பூ இருக்கு உள்ள அதோட வச்சிட்டேனா நம்ம ப எப்ப பண்ணாலு ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு கட் பண்ணி வச்சுட்டேன்னா அதுல அந்த வெங்காயதோட கார இருக்குல்ல
ஆமா
அது வந்து இல்லாம போயிறு
சேரி சேரி சளில்லா புடிச்சிடது இல்ல பேபிஸ்க் குடுக்கு போது
இல்ல இல்ல அப்டி பிடிகாது நீங்க பேபிஸ்குடுக்கு போது நல்ல சின்ன சிந்த குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு
ஆ
அ அது கூட ஒரு கெழங்கு போட்டு சாப்பாடு மிக்ஸ் குக் பண்ணி குடுக்குற மாரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணற மாரி பண்ணிக்கோங்க
ஒன்ற வயசு பொண்ணுக்குன்னா இன்னு நல்லா மேஷ் பண்ணி குடுக்குற மாரி பண்ணிகோங்க
ஆ சரி ஓகே ஆ
அ ரொம்ப நல்ல சில பேர் அத பச்சையாவு சாப்பிடுவாங்க
பச்சையா சாப்புட்டா வெங்காய சாப்ட்ட மாரி இருக்காதா
ஆனா அது சா நானு யோசிபே வெங்காய எல்லா பச்சடிக்கு போடுவாங்கல
ஆமா
அந்த மாரி நம்ம பச்சைய தான சாபிடுவோ அப்டியே
ஆமா
அந்த மாரியு சாப்ட்டுக்குவாங்க எனக்குதா அது புடிக்காது பச்சையா சாப்பிடு போது
எனக்கு அது சொல்லு போதே புடிக்கல வெங்காய எப்டி பச்சையா சாப்பிடறதுன்னு
ஆ ஆனா அவுங்க சொல்லுவாங்க வெங்காய மட்டும் பச்சடில அப்டியே சாப்ட்றல்லன்னு வாங்க பச்சடிலயு இத கொஞ்ச பேர் போட்றாங்க
ஆ ஆ ஆம் ஆம்மா ட்ரை பண்ணலா நெ ஏனா இது ரைஸ்யில எல்லா போட்றோ இப்ப ஹெல்தி சொல்ற பா ஃபைபர் இருக்கு சொல்றீங்க இல்ல அப்போ அந்த பச்சடில போடு போது அப்டியே ரவா எடுக்கு போது கொஞ்ச இன்னு ஹெல்தியா கூட இருக்க மாட்டங்க சொல்லு போது புரியுது
அதா ஆ சூப்லயையு போடு வாங்க சூப் போட்டு குடிப்பாங்க இது ஏ நல்ல மிளகு சூப்பு போடுற போது
ஆ ஆ ஆனியன் ஆனியன் பதிலா இது சேத்துக்கலா
ஆ ஆனியனு சேத்து கொஞ்ச சேத்துட்டு அப்புறே இதையு சேத்துக்கு வாங்க அந் மேல வந்து ஏதாது கடிக்கிற மாறி இருக்குல்ல
ஆமா
அதுக்கு பதிலா நம்ம இத போட்டேன்னா நல்லா அப்டியே மென்னு மென்னு சாப்புட்டுக்கலா அந்த மாறி இருக்கும் எல்லாத்துலயு போடு வாங்க எனக்கு தெரிஞ்சது ஆம்லேட் அப்புறே பொரியலு இது தா ஆ ஆ குருமா வெஜ் குர்மாக்கு பதிலா இது
சேரி சேரி
மத்தபடி இது நல்லா சேத்து வாங்க இப்போ டவுன்லல்லா வந்து ஒரு எப்டி ஒரு பாக்கெட்ல எல்லா போட்டு விக்கிறாங்களாமா
இங்க எல்லா கொள்ள காசு விக்குறாங்க அதுவு ஒரு ஃபை அஞ்சு தண்டு தா இருக்கு முப்பது ரூபா சொல்றாங்க
அஞ்சு தண்டுக்கே முப்
ஆ அஞ்சு தண்டுதா இருக்கு முப்பது ரூபா சொல்றாங்க இத வாங்கியே வாங்கி சமைக்க தெரிஞ்சா சமைக்கலா சமைக்க தெரியாது வாங்கி வேஸ்ட் பண்ண முடியாது இல்ல
இல்ல அவ அஞ்சு தண்டு இருக்கு போது கொஞ்சதா வரு பாத்தாதா அப்டி எப்டி பா பண்ணிட்டேனா இத்துனூண்டு ஆயிடு
ஆமா அது பாக்க சுண்டி போச்சுன்னா ஒரு கை கூட வராது போல
ஆமா
ம் ம் ம் ம் ம்
இத நல்லா இம்யூனிட்டி கூட அதனால குழந்தைங்களுக்கு எல்லா கண்டிப்பா இத குடுக்குணு
ம் ஆனா ம் ஆனா மோஸ்ட்டா இங்க யாருமே அத வாங்க மாட்றாங்க ஆ ஹெல்தி எல்லா வாங்கறது இல்ல நானு நார்மல் வெஜிடபிள்ஸ் மட்டும் தா வாங்குறாங்க டிஃப்ரெண்டா ஹெல்தியா இருக்க வெஜிடபிள்ஸ்சு எல்லா வாங்குறதே இல்ல இங்க யாருமே
இல்ல இது வந்து முப் நீ சொன்ன மாறி அஞ்சுக்கு முப்பது ரூபானா இத எதுக்கு வாங்கணுன்ற மாறிதா இருக்கு கொஞ்ச ஒரு கட்டுன்னா கூட சேரி ஓகேன்னு வாங் எல்லா இங்க வந்து வெங்காய எடுக்க எடுக்க
சொல்லுங்க சொல்லுங்க ஆ அந்த சிங்கிள் மெம்பர் இருக்காங்க இத ஹாஸ்டல்லு யாராது காலேஜ்மேட்டு இது மாறி ஹாஸ்டல்ல இருக்க வாங்க எல்லா வாங்கி ஒருத்தவங்க மட்டும் சமைச்சு சாப்புட்டுக்கலா
ஆ
இப்ப நம்ம ஃபேமிலியா இருக்கு போது ரெண்டு மூணு கட்டெல்லா வாங்க மாரி இருக்கு அடுத்து வேற எதா காயே வாங்கி சுப்
ஆமா அப்படி தா ஆய்ருது ஆனா இது நல்லா இம்யூனிட்டி ஆனதுனால வெங்காய் எடுக்க எடுக்க எல்லாமே அப்டியே பக்கத்துல எல்லா ஊரு தான நாங்க எல்லா ஒரு ஃபேமிலி மாரி அதுனால வெங்காய எடுத்துட்டீங்களா நாங்க இத ப்ரிங் அனியன் கொஞ்சோ எடுத்துட்டு போறோன்ன அங்க வீட்டல அங்க பொண்ணு பைய எல்லா வெளியூர்ல இருந்தாங்க அவங்களுக்கெல்லா குடுத்தனுப்புவாங்க
செரி செரி நீ நீங்க வெளைய வச்சிருக்கீங்ளா
ஆ வெங்காய போட்டு வெங்காய கேரட்டு் அப்பறோ இதுவு போட்டோமா அதனால ஸ்பிரிங் ஆனியன் நெறைய இருக்கு ஃபுல்லா ஸ்பிரிங் ஆனியன் இத எடுத்ததுக்கு அப்ரோ தா நல்லா வெங்காயம் பெருசாகு
ஓ செரி செரி இது மாரி ஃபார்ம் பெருசா வச்சிருக்கீங்களா இல்ல மாடி தோட்ட அது மாரி போட்டு வச்சிருக்கீங்ளா
இல்ல இது வெங்காயத்துக்காகவே ஒரு ஃபார்மே வச்சிருக்கோ
ஓ சூப்பர் சூப்பர்
ஆ அதனால வெங்காயம் வெள்ள வெங்காயம் ரெண்டு போட்ருக்கா
ஆ ஆ
வெள்ள வெங்காயம் சாப்புட்லான்னு கொஞ்ச பேர் சொல்றங்க எனக்கு தெரியாது ஏனா சா எப் சாப்டுவாங்களானு என்ன தெரில மேல இருக்குறத
ஆ எதுல தனியாவே பெரிய வெள்ள வெங்காய சொல்றீங்களா இல்ல அந்த இது ஸ்ப்ரிங்லயே வெள்ள ஆனியன் எதாவது இருக்கா
இல்ல இல்ல இந்த நம்ம ஆ இதுக்கெல்லா கொழம்புக்கெல்லா போடுவோல வெள்ள வெங்காய
ஆ ஓகே ஓகே ஆ சொல்றாங்க தெரியு அது இன்னுமோ ரொம்ப காரமா இருக்கு காட்டா இருக்கு அப்டி சொல்றாங்க இப்போ இந்த நார்மல் வெங்காய சொல்றோல
ஆமா சின்ன வெங்காய
ஆ அந்த வெங்காய கலர்ல அது இருக்காதா பியோர் ஒயிட்டா பூண்டு மாரியே இருக் ஓ அப்டி சொல்ற
அது எப்டி இருக்கு தெரியுமா இந்த நம்ம சுகர் கேன்லலா அந்த பச்ச கலர் அது அப்டி எல மாதிரி வருல
ஆமா
அது வந்து சின்னதுல இருந்தா இப்டி இருக்கு அந்த மாரிதா இருக்கு இது ஸ்பிரிங் ஆனியன்னா ஒரு டியூப் மாரி இருக்கு அது வந்து ஆ இளமா தா இருக்கு அத எப்டி சாப்டுவாங்கன்னு எனக்கு தெரில
ஆ நா இங்க பக்கத்துல இருக்கவங்களா வாங்கறாங்க அத சும்மா எடுத்து பாப்ப அவ்ளோதா ஆ அது சேருமா சேராதா சொல்டேங்க எதுக்கு வாங்கி ஒ பிரச்சன படிக்கனுன் சொல்ட்டு வாங்கறதே இல்ல
ம் ஆமா அதெல்லாவே சும்மா மாடுக்கு போட்ருவோ வீட்ல மாடு இருந்ததுனால அப்டியே போட்ருவோ ஸ்பிரிங் ஆனியன் மட்டு ப்ப நல்லா எல்லாமே வீட்ல பக்கத்து வீட்ல எல்லா வாங்கிக்குவாங்க எல்லாமே சும்மாதா காசுக்கெல்லா இல்ல சும்மா எல்லா எடுத்துக்குவோ ஏன்னா அந்த ஸ்பிரிங் ஆனியன் எடுத்தாதா வெங்காய வந்து ரொம்ப பெருசா வரு
ஆ ஹா
இல்லாட்டி குட்டி குட்டியா வந்ரு அதனால அப்பப்போ ஸ்பிரிங்கானியன் கட் பண்ணிருனு
சேரி சேரி சேரி ஆமா அப்பறோ வெங்காயோங் கூ குட்டி குட்டியா இருந்ததுன்னா எப்டி வாங்குறது வேற யார் வாங்குவா
ஆமா ஆ நம்மளுக்கு வெங்காயம் பெருசானா போதும் அதனால ஸ்ப்ரிங் ஆனியன் அ கெடுதுல்ல
சேரி செரி செரி
அ நா சரி குடுத்தனுப்புற நீங்க ட்ரை பண்ணி பாருங்க குருமாவு ட்ரை பண்ணி பாருங்க பசங்களுக்கு ரொம்ப புடிக்கு
ஆ கண்டிப்பா ட்ரை பண்ற ட்ரை பண்ட்டு உனக்கு பார்சல் அனுப்புற
சர் சர்
ஓகே ஆ சரி ஓகே சொல்றே
சரி ஓகே ஈவினிங் குடுத்து அனுப்புற வாங்கிக்கோங்க
ஆ சரி ஓகே கால் பண்ணிட்டு குடு
ஆ சரி ஓகே பாய்
ஆ பாய்